ஆ வணக்கம் மேம்
ஆ ஆ நான் நலமா இருக்கேன் நீங்க நலமா நண்பரே
ஆ நலமா இ
ஆ நலமா இருக்கே நலமா இருக்கே ஆ இன்னிக்கு வந்து நம்ம வந்து இந்த விழாக்கள பத்தி பேசலாம்னு சொல்ட்டு நெனைக்கிறே நண்பரே குறிப்பா ஆ இப்ப ஏ நம்ப தமிழ்நாடு அப்டினாலே பல விழாக் ஒரு இடம் அப்டினே சொல்லலா ஏனா விழாக்கள் நிறைந்த பா விழாக்கள் நம்ப தமிழ்நா ட்லதா அதிகமா கொண்டாட்றோ குறிப்பாக அதிகமாக விடுமுறை குடுக்கக் கூடிய மாநிலங்கள் நம்ம தமிழ்நாடு ஒன்னு எல்லாருக்குமே விடுமுறை கிடைக் கிது அதிகமான விழாக்கள் ஆடி விழாவா இருக்கட்டு இல்ல ஆடி பெருக்குகளா இருக்கட்டு இல்ல ஊர் திருவிழாக்களா இருக்கட்டு கோயில் திருவிழாக்களா இருக்கட்டு இல்ல பொதுவான இந்த தீபாவளி இப்ப பொங்கல் ரம்ஜான் பக்ரீத் இப்டி எல்லா பொங்கலுரு கிறிஸ்மஸ் இப்டி எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாட்டுல நம்ப எல்லாமே கொண்டாட்றோ அப்டினே சொல்லலா இப்ப அதுலை குறிப்பா நம்ம வந்து இந்த பொங்கல் பண்டிகை அது ஒரு சிறப்பான பண்டிகை அப்டினே சொல்லா ஏனா வந்து பொங்கல் பண்டிகைல வந்து தமிழர் திருநாள் அப்டினே சொல்றாங்க பொங்கல் பண்டிகைய அதிலு குறிப்பா என்னா சொல்றாங்கனா அப்டின்னா இந்த கிராமங்கள்ல நம்பல்லா கு குறிப்பா கிராமத்துல இருந்தனால த பொங்கல வந்து அவ்ளோ அழகா சிறப்பாக கொண்டாட்றாங்க அப்டினே சொல்லா குறிப்பா வந்து அந்த மொத நாள் பொங்கல் நெனச்சு பாருங்களே அப்ப என்ன பண்ணுவாங்க அப்டினா சந்தைக்கு போவாங்க குறிப்பா சந்தைக்கு போயிட்டு அந்த புதுப்பானையலா வாங்குவாங்க தனியா வாங்கி வச்சிருவாங்க அது வண்ணம்லா போட்டு அழகா ரெடி பண்ணி வச்சிருவாங்க அப்றோந்து அந்த மஞ்சள் கரும்பு இதெல்லா அழகான முறையில முன்னாடியே வாங்கி வச்சிருவாங்க பொங்கலுக்கு அப்ப அதே போல இந்த பூழாம்பூ இந்த ஆவாரம் பூ இதெல்லாமே வந்து வீட்ல தோரணங்கள் கட்டி வச்சுருவாங்க இல்லாட்டி ச ஒரு இதுல சொரிகி வச்சுருவாங்க அப்டினே சொல்லா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடுகளேல்லா ஆ நல்லா தொடச்சு உட்டு பெயிண்ட் அடிச்சு எல்லா ரெடி பண்ணி சுத்தோபண்டு வீடுகள் எல்லா சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க அப்ப அந்த பொங்கலுக்கு தேவையான அனைத்து வக ஜாமான்களும் ஒரு மொதல் ரெண்டு நாளுக்களுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருவாங்க அப்டினு சொல்லலா ஆ மறுநாள் வந்து பொங்க வைக்கிறாங்க அப்டினா அந்த காலையில அதிகாலைல எந்திரிச்சு அந்த சூரிய பொங்கல் வைக்கிறது அவ்ளோ அழகா இருக்கு அப்டினு சொல்லலா அதுவு குறிப்பா வந்து அந்த புத்தாடை கால எந்திரிச்சு நல்லா குளிச்டு புத்தாடைய உடுத்தி அந்த புது பொங்கலிட்டு அந்த சந்தோஷத்தோட அந்த அந்த உணவு பகிருவாங்க பாருங்களே அது அவ்ளோ அழகா இருக்கு அப்டினே சொல்லலா குறிப்பா கிராமங்கள்ல அந்த மாடுகள் இருக்கட்டு மாடுகள் நிப்பாட்டி அஹ் அப்றோ வந்து அந்த பொங்கல வச்சு அப்றோ வந்து அந்த எல்லாமே இல்ல கிராமத்துல அவ்ளோ அருமையாவு அவ்ளோ மகிழ்ச்சியாவு இருக்கக்கூடியதா கிராமத்து பொங்கல் அப்டினு சொல்லலா இப்ப இது மட்டுமா எவ்ளோ விஷயங்கள் வந்து பொங்கல சொல்லிக்கிட்டே போலாங்க ஆப்ற ரெண்டாம் நாள் பாத்தீங்கன் வச்சுகோங்களே அந்த மாட்டு பொங்கல் அது வந்து அவ்ளோ அழகா இருக்கு குறிப்பா அந்த மாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்டினா நல்லா அந்த குளிப்பாட்டி அதுளுக்கு தேவையான அந்த தோரணங்களா இருக்கட்டு அப்றோ வந்து அந்த அந்த கூம்புகளா சீவி அதுக்கு தேவையான அந்த வண்ணங்கள்லா பூசி அப்றோ அந்த மாடுகளுக்கு அதுக்கு தேவையான அந்த பரிகாரங்கள்லா பண்ணி அந்த இதெல்லா செஞ்சு அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணுவாங்க இது ஒரு அழகான ஒரு இரண்டாம் நாள் பொங்கல் அப்ப அதுவுல்லாம அந்த பொங்கல் அப்டின்னு வண்டா இது மட்டுமா அஹ் அந்த கரும்புதா முக்கியமான காரணம்னே அப்டினு சொல்லா அந்த கரும்பு இல்லாம பொங்கலே முழிவாடையாது அந்த கரும்புல வாங்கி கடிச்சிக்கிட்டே திருவிழாக்கள் நம்ம போய்க்கிட்டே இருப்போ அது நமக்கு ரொம்ப அழகான பிடிக்கு அப்டினே சொல்லா அப்ப அப்டிப்பட்ட அந்த கரும்புகள்ருந்து இது எல்லாமே நமக்கு அஹ் பல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கு நண்பர்களோட நம்ம அந்த பொங்கல்ல அந்த ஊர்த்து சுத்துவோ பாருங்க அந்த அதாவது மாடு ஓட்டக்கூடிய இடலா சொல்லுவாங்க குறிப்பா ஒரு சில ஊர்லலா வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க மோதல் நாள்லலருந்தே அத பாக்குறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா போய் ஹக பாப்போ அதே சில கிராமங்கள்ல எங்க கிராமங்கள்லலா மாடு ஓட்றது குறிப்பா ஒரு குறிப்பிட்ட ஒரு எதை சுத்தி மாடுகள ஓட்டுவாங்க அத ஒரு விழா மாரி கொண்டாடுவாங்க அத நாங்க போய் பாப்போ அங்க நல்ல நாட்டு மாடுகளல்லா கொண்டு வச்சிருப்பாங்க நாட்டு மாடுகள்ளா என்ன பண்ணு அப்டினா அதுக்கு தேவையான அந்த தினமும் வச்சு புல்லேல்லாங் குடுத்து வண்ணங்கள்லா பூசி அப்டியல்லா உறுதியாப் இருக்கு மாடுகள பாத்தா அப்டியே உறுதியா வச்ருப்பாங்க அத பின்னாடி அப்டியே ஓடுவாங்க இப்ப இதெல்லா எத குறிக்குது அப்டினா நல்ல ஒரு பாரம்பரியத்த ஒரு குறிக்குது அப்டினே சொல்லலா இதே போல மூணா நாள் பொங்கள் அது வந்து காணும் பொங்கல் ஒரு அழகான ஒரு விஷயோ அப்டினு சொல்ட்டு நம்ளால பாக்க முடியுது இப்டி இந்த பொங்கல பத்தி நம்ம சொல்னு அப்டின நெறைய விஷயோ சொல்லிக்கிட்டே போலா இப்ப நீங்க வந்து வேற ஏதாவது விழாவ பத்தி சொல்ல விரும்புவீங்ளா
நம்ம வந்து நா இப்போ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சது அதிகமா வந்து பாத்தீங்னா தமிழ்நாட்ல அதிகமா தீபாவ
ம்
தா அந்த தீபாவளி பண்டிகை வந்து பாத்தீங்னா அது தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுவது ஒரு நாள் கொண்ட ஒரு நாள் எதருந்தாலு கூட அதுக்கு மிகப்பெரிய பெர்மாண்டமான நெலைமையில தோரோனோ மற்ற காரியங்கள் எல்லா எல்லாமே அரேஞ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்றதெல்லா வந்து பாத்தீங்கனா அதிக நாலு வந்து பாத்தீங்கனா வச்சுகோங்களே ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு மாஸ்மாது அந்த காரியத்துக்கு டிரஸ் எடுக்க போறது அதை பட்டாசு வாங்க போறது பிரம்மாண்டமான நிலமையில இருக்கு அந்த ஆமா மாசத்துக்கு முன்னாடியே போலா ஹ் அந்த பட்டாசு வாங்கி வெடிக்கிறது படிக்கிறது அந்த இந்த விஷ் யோ தா அதே போல ட்ரெஸ் வாங்குறது அதிகமான சலுகைகள்னு பாத்துட்டீங்கன்னா தீபாவளி நாட்கள்ல மட்டு தா இந்த சலுகைகள் கெடைக்கு தீபாவளி நாட்கள் மட்டு தா இந்த ஆஹ் ஆஹ் துணி கடலயு ஆகட்டு ஆஃபர் போட்றது ஆகட்டு அதே போல புது கடைகள் ஆரம்பிக்கிறது எப்டி க்கிறது இந்த மாரியான காரியங்கள் பூறாமே அந்த மாரியான ஒரு சூ சூழ்நிலையில் தா இருப்பாங்க அதனால வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு ஆஹ் சந்தோஷமான்ல மேல் ல ஒரு நாள் தா ட்வல் பொங்கலோட மூணு நாள் அதனோட அந்தெல்லா செலிப்ரேஷன்னோட பொங் தீபாவளியோட செலிப்ரேஷன் தா அதிகமான நெலமைல இன்றைக்கு மக்கள்லா என்ன பொண்றாங்க ஆர்ப்பாட்டமா ஒரு எல்லா பகுதிகளியு ஏனா இந்தியா முழ முழுவது நடக்குறதுனால இந்தியா முழுவது நடக்ககூடிய அந்த ஒரு ஃபங்ஷன்னு மிகவு ஆடம்பரமா பாத்தீங்கனா கிட்டத்தட்ட நம்ம தீபாவளி முடிஞ்சதுக்கப்பறோ கணக்கு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இத்தனாயிரோ கோடிக்கு பட்டாசுகள் விற்பனயாச்சு அப்டின்னு சொல்ட்டு அதே போல துணி கடைகள்ல ஒவ்வொரு இதுலயு வந்து பாத்துட்ன்னா ஸ்டாண்ட் மாரியான ஸ்டடிஸ் சொல்லும் போது பயங்கரமான ஆஹ் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் விழாக்கு இப்டிலா செலவுகள் செய்யணுமா அப்டிங்கிற நெலமைல மிகவும் பிரமாண்டமான நிலமைல ஃபங்ஷன்லா கொண்டாடுவாங்க அதா‌ வந்து ந்த தீவாளியோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி வந்து ஸ்பெஷாலிட்டியா இருக்கது இந்த மாரி ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான தி விழாவா இன்னு தித்திப்பாய் பொங்கலுக்கு பொங்கல் கடுத்து இப்ப நீங்க சொன்ன மாரி தமிழர் திருநாள் வந்து பொ பொங்கல்க்கு அடுத்து தீவாளிதா
ஆமா ஆமா இது ரெண்டுதா பிரசித்தி பெற்ற நல்ல பயனும் எல்லாம் அம் பெரும்பாலான மக்களால் கொண்டாடப்படுகிறது பொங்கலு தீபாவளிதா ஏன்னா நம்ப வந்து தமிழ்நாட்ல வந்து பொங்கல்னு சொல்றோ ஆனா வ அங்க வட மாநிலங்கள்ல ஒவ்வொரு ச் ஒவ்வொரு ஊர்கள்ல ஒவ்வொரு மாரி கொண்டாடுவாங்க இப்ப மகர சங்கராந்திம்பாங்க ஏனா அந்த இது பஞ்சாப் சைட்லலா போனோ வச்சுக்குங்களே அங்க ஒரு மாரி கொண்டாடுறாங்க ச் இப்டி வந்து ஆஹ் அந்த ப நம்ம வந்து என்ன அந்த பொங்கலோட கான்சப்ட் அததா அதோட கருத்துக்கள் என்ன அப்டின்னா அந்த விவசாய பொருள்கள மதிக் க்கிறது வெவசாய பொருள்கள மதிக்கிறது ஆடு மாடுகளா மதிக்கறது அவ்ளதா அது வந்து வெல்லா ஊருல குறிப்பா பஞ்சாப் சைடா இருக்கட்டு இந்த வடமாநில ஊப்பீ ந்த எல்லா மாநிலங்கள்ளியு அந்த திருவிழா கொண்டாடுவாங் ஆனா வெவ்வேறு பேருகள் வேற வேற பேர் சூட்றாங்க நம்ப வந்த பொங்கல் அப்டீங்குற ஒரு பேர் சூட்டி அத நம்ப கொண்டாட்ரோ அவளோதா‌ வேற வித்யாசம் இல்ல இப்ப இருந்தா கூட நீங்க ஹோலிப்பண்டிகலா சொன்னீங் பாருங்களே அதுலா அந்து அங்குட்டு ப்ரசிதி பெற்றது குறிப்பா வட மாநிலங்கள்ல அந்த கலர் அதாது வண்ணங்கள் வீட்ல வந்து வண்ணங்கள் மாதிரி நம்மளோட எண்ணங்கள் ட்ருக்கணு அப்டி சொல்ட்டு அந்த இத பூசுறாங்க அப்படின் சொல்லா ப்ப நம்ப ஊருகள்ளே கொண்டாட்றாங்க பாருங்களே சில இடங்களெல்லா வட மாநிலத்துல இருக்கவ் எடத்துலேலா அது அது அவர்ளுக்கு மகிழ்சிய குடுக்குது அந்த ஹோலிந்து அந்த பொ வண்ணங்கள பூசி ஒடல் முழுக்க பூசி அவங்களுக் நல்ல சா உணவுகள் சாப்புறது அதாங்கத அது நல்லா இருக்குது அப்டினே சொல்லா இது அப்பல இப்ப நா இப்ப எங்க ஊருகள
ஆ இல்லல்ல பொங்கல் பண்டிகல்லே முக்கிமான விஸ் இந்த ஜல்லிக்கெட்டு இந்த மாரியான வி விளையாட்டுக்கள் தமிழர்கிளோடய
கண்டிப்பா கண்டிப்பா அதுவு குறிப்பு ஆ அலகாச் சொன்னி அ து இந்த மதுரை மாவட்டோ இந்த ஒரு சில ஊர்கள் இருக்கு பாருங்ளே புதுக்கோட்டை திருச்சி இது போன்ற ஒரு நாலஞ்சு மாவ அது ரொம்ப பெரபலோ இந்த குறிப்பா இந்தந்த திண்டுக்கல் இது போன்ற மாவட்டோ ஆ ஆ நீங்க சொன மாரி ஜெல்லிகட் பெரப்லோ ஆ கண்டிப்பா அதெல்லா நம்ப வந்து நேரோ நா இது வெரிக்கோ பாத்ததில்ல இருந்தாலு குட தொலைக்காட்சிகள்ல அலைபேசிகள்ல பாத்துருக்கோ எங்க ஊருகள்லே நா சொன்னமாரி முன்பே சொ மாதிரி இந்த சின்ன சின்னந்த மாடு வெச்சு ஓட் ட்டுவாங்க அது ஒரு விழா மாரி எடுப்பாங்க தா நமக்கு தெரியு
ரேக்லா ரேக்லா பந்தயோ அந்த மாரி மா
ரேக்லா பந்தயோ இதெல்லா சேதிகள்ல ஒரு திரைப்படங்கள்ல இது போன்றவைகல நம்ம பாத்துருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா ஒவ்வொரு ஏரியா அதாவது ஒவ்வொரு ஊரு ஒவ்வொரு பாரம்பரியம் ஒ ஒரு ஒரு வழிமுறை அப்படின்னே சொல்லலாம் இப்ப அப்ப அப்ப எங்களோட இது அப்படி நான் எப்படின்னா இப்ப ரம்ஜான் கொண்டாடுவோம் ரம்ஜான் அப்படிங்கறது எப்படினா அப்பனா ஒரு முப்பது நாட்கள் நோன்பு போய்கிறது அதான் ஒரு முப்பது நாட்கள் நோன்பு சேர் எதுவுமே சாப்பிட டாம இப்பா ஒரு தண்ணி கூட குடிக்காம அந்த ஒரு ஏழு ஒரு பத்து மணி நேரோ பன்னெண்டு மணி நேரோ பார்கல அப்புறம் அந்த நோன்பு துறப்போம் எதுக்கு இது கொண்டாடுறாங்க அப்படின்னா அதை ஈகை அதாவது என்ன அப்படின்னா இல்லாதவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சாப்பிடுறோம் உணவே இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அவுங்குளுக்கு உணவு இல்லாமே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆ அத விட நாம தெரிஞ்சுக்கிறோம்ல
கண்டிப்பா
டகா தெரிஞ்சுக்குறோம் அவங்க கஷ்டத்தை அப்ப அதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சரி மத்தவங்களுக்கு குடுத்து உதவணும் அப்படிங்கறது நமக்கு தெரியுது அதுல நமக்கு நன்மையும் கிடைக்குது உடல் ரீதியா நன்மையு கிடைக்குது ஏன்னா நம்ம சாப்பிடறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உடல்ல கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன ஆகுது அப்படின்னா புத்துணர்ச்சி பெறுது கழிவுகல்லாம் வெளியேறுது பல உடல் ரீதியான நன்மைகள் இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா இதே மூலம் நம்ம மத்தவங்களுக்கு குடுக்கறோம் பாஸ் அப்படிங்க தமிழ் தமிழர்லே பாஸ்டிங் தான் இருக்கு கோயிலுக்கு நேர்ந்துகிட்டு பாஸ்டிங் இருப்பாங்க பெண்கள்லாம் கிராமத்து அது ஒரு வகையான ஒரு விரதம் ஆஹ் இப்ப தமிழர்னாலவே ஏதாவ எல்லா மா மத இன எல்லாத்துலையு வந்து ஒரு ஒற்றுமை கலந்த ஒரு விழாக்கள் தான் இருக்குது எல்லாத்து எதை குறிக்குதுனா அன்பு பிறருக்கு குடுக்கணு ஒற்றுமையா வாழணு தோடு பொதுவான கருத்து இருப்போம் எல்லாத்துலயு எல்லா திருவிழாக்களையு ஒரு கருத்து என்ன அப்படின்னா ஒற்றுமையா வாழணு அன்ப பராமரிக்கணு ஆஹ் மகிழ்ச்சியா இருக்கணு குடும்பத்தோட இருக்கணு இது எல்லாமே இதத்தான் போதிக்குது ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன ஆஹ் கண்டிப்பா கண் ஏன்னா எங்க உம் ஏன்னா எல்லாமே மனிதர்கள் அனைவரும் ஒன்று தான் நம்ம வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாலும் எல்லாருமே ஒன்னா தான் இருக்கும் அது வந்து இந்த விழாக்கள் மூலியமா நம்ப அந்த ஒன்று படுத்துறோம் புரிதா இல்லங்களா இப்ப கோவில் திருவிழாக்கு போறோம் அப்படின்னா அப்ப கோயில் நம்ம ஒவ்வொரு எல்லா மதத்துக்காரங்களும் வருவாங்க உள்ள போய் போ போ சும்மா போய் வேடிக்கை பாக்குறதுக்கு திருவிழா வேடிக்கை பாக்குறதுக்கு எல்லா நிகழ்ச்சிலையும் கலந்துக்குவாங்க அப்ப எல்லாமே அந்த இடத்துல ஒரு வியாபாரம் ஒரு கட கோயில் திருவிழா கட வந்து எல்லாத்துமே போடுவாங்க அங்க வந்து இவங்க தா போடணு இவங்க தா போடக்கூடாது அப்டி இல்ல ஏனா இந்த கா இந்த மாதத்து இந்த ஜாதிய அப்பல்லா இல்லங்க எல்லாரும் தொழில் செய்பவர்கள் தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொழிலாக இணைக்கப்பட்டிருக்கோ அது வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் நல்ல ஒரு இது சொல்லலா இது எல்லாமே தமிழோட பாரம்பரியத்த
ண்ட இந்த வணிக ரீதியான வணிக ரீதியான நல்ல ஒரு இணைப்புல்ல ஒரு இந்த விழாக்க மக்கள் நா வந்து பாத்தீங்கன்னா நறைய நறைய சொ ப சொந்த பதங்களோட உறவு கூட
ஆஹ் அதுவு கூட உண்ம உஹம்
இணையவர் யன் கூட வந்து உன்மையாக
கண்டிப்பா நண்பறே செரி இந்த திருவிழாக்கள பத்தி உங்க கூட பேசனது நல்ல மனமகிழ்ச்சிய குடுத்துச்சி அப்டின் சொல்ட்டு இந்த ஒரைய முடிச்சிக்கிற நண்பரே நன்றி நன்றி நண்பரே அ